சொல்லுமா எப்டி இருக்க
நல்லாருக்கேன் நீங் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே காலேஜ்லா போய்ட்டு வந்துட்டியா
ஆ காலேஜ் லா போயிட்டு வந்ட்டே ஆனா இன்னைக்கு லீவ் இல்லையா ஆனா வெள்ல போற வொர்க் இருந்துச்சு இன்னைக்கு அது முடிச்சுட்டு சாய்ங்காலந்தா வந்தே வீட்டுக்கு
செரிமா சாப்ட்டீங்ளா
இல்ல ஆண்ட்டி இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இனிமேதா செய்யணு சப்பாத்தி செய்றாங்க
சேர் சேர்
ஒங்க வீட்ல சப்பாத்திக்கு வந்து சாம்பார் செய்வாங்க
சரிம்மா
உங்க வீட்ல என்ன செய்றீங்க இன்னைக்கு
இன்னிக்கி தோச சட்னி
சட்னியா ஆ சமைப்ப நானு சாப்பற அளவுக்கு இருக்கு நாம் நெறைய நான்வெஜ்தா செஞ்சுருக்கே
ஓ என்ன நான்வெஜ் செய்வீங்க சிக்கனா மட்டனா
ஜிக்கன் செய்வ நானு ஜிக்கன்ல வந்து இந்த ஜிக்கன் பிரியாணி கிரேவி ஜிக்கன் கறி அதெல்லா செஞ்சிருக்க
ச்செரி ச்செரி சாப்ட வர்லாம் போலகுது அப்போ ஒரு நாள் வீட்டுக்கு
வாங்க கண்டிப்பா வாங்க நீங்க என்னிக்கு வரீங்கன்னு சொல்லிடுங்க செஞ்சிர்லாம்
இவ்ளோ ஐட்டம் செய்றீங்ளே
ஆமா ஆமா
ம்
ஆனா இப்போ காலேஜ்க்கு போயிட்டு வரதுனால டைம் இருக்க மாட்டேங்குது எனக்கு
ச்சேரி ச்சேரிம்மா காலேஜ்ல்லா எப்டி போது
காலேஜ் நல்லாதா போது முடிய போது காலேஜீ இனும் ஒரு மா ஒரு மாசம் இருக்கு
ஓகே ஓகே செமஸ்டர் எழுதிட்டிங்களா
ஆ செமஸ்டர் எக்ஸாம் லா எழுதியாச்சு எனக்கு வந்து கடைசி இதுல வந்து ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணணும் அது பண்ணிட்டு இருக்க இப்ப நானு
சரிமா நல்லா பண்ணுங்க
கண்டிப்பா
அப்புறம் காலேஜ் உள்ளே கேம்பஸ்சவ கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டிங்களா
இல்ல ஆண்ட்டி இப்ப நா வந்து நா செகண்ட் டிகிரி படிக்கிற எங்க காலேஜ்ல பிளேஸ்மண்ட்டு அந்த மாரி கேம்பஸ்லாம் இல்ல நானேதா ஏதாவ்து தேடி போகணு இப்ப அதுக்கு தேடிட்டு இருக்க ஏதாது கெச்சா போற மாரி உங்களுக்கு எதா தெரிஞ்சா சொல்லுங்க நா இந்த அத் திவியல் சயின்ஸ் அந்த மாரி ரிலேட்டடா இந்த சயின் டிஸ்ட் அந்த மாரி ஆராய்ச்சியாளர் அந்த மாரி தா படிச்சிட்டுருக்கேன்
அப்படியா செரிமா நா எனக்கு எனக்கு ரொம்ப தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எதனா ஆஃபர் எதனா கடைச்சிதுன்னா கண்டிப்பா ஒங்களுக்கு சொல்ற
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உங்க வீடும் மணயிலதா இருக்குது இருக்கா ஆண்ட்டி
ஆமாமா
ஓ ஓகே ஓகே மணலில எங்க இருக்கு இந்த மணலி மார்க்கெட் அந்த மாரி அந்த சைடா
ஆமாம்மா
ம் செரி
ம் செரி ஜிக்கனு எப்டி செய்வீங்க சொல் சொல்றீங்களா கிரேவி எப்டி செய்வீங்க சொ
ஜிக்கன் கிரேவியா ஜிக்கன் கிரேவின்ன நா வீட்லதா செய்வ ஓ தனியா மசாலா மாரி ரெடி பண்ணிட்டு அந் மசாலாவுக்கு வந்து நம்ம நார்மலா இந்த அ மெளகு சீரகோ சோம்பு பட்ட அப்புறம் ஏலக்கா இஞ்சி பூண்டு தக்காளி புதினா தயிறு எழுமிச்ச பழம் சாறு இதல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா உப்பு போட்டு சிக்கன வந்து நல்லா மிக்ஸ் பண்ணீ வச்சுக்ணு ஒரு ஒரு ஒன்னுல இருந்து டூ ஆர்ஸ் வரைக்கு அந்த மசாலாலா அதுக்குள்ள போய் நல்லா ஜூஸ்ஸா எறங்கீடூ அதுக்கப்பறமா வந்து நம்ம நார்மலா எப்பவுமே செய்ற மாரி அ கடாய் வச்சு எண்ண போட்டு பட்டல்லா அதல்லா போட்டுட்டு அதுக்கப்பறோ வெங்காயொ போட்டு வெங்காயோ தக்காளி நல்லா வந்து வதங்குனது ஆ மேரினேட் பண்ண அந்த கொஞ்சோ அந்த சிக் அந்த சிக்கன போட்டு வச்சற்ணு அது கொஞ்சமா தண்ணி மட்டு விட்டுட்டு வெயிட் பண்ணி பாக்கணு அப்பறோ கடசீல மிளகு தூள்லா போட்டு யாக்குங்க மஞ்சத்தூள்லா வந்து ம மிக்ஸ் பண்றோ இல்லையா அப்பயே ஆ போட்றனு அதுல சோ இப்டிதா நா பண்ணுவே நீங்களு பண்ணுவிங்கல்ல
பண்ணுவோ ஆனா இந்த மாரிலா பண்ண மாட்டே நார்ம்லா ஆ கு ஆ இஞ்சி பூண்டு பெப்பர் போட்டுதா பண்ணுவே இந்த மாரி கொஞ்சொ நா இந்த மசாலா எல்லா ஹெ வியா சேத்துக்க மாட்டே
ஆ ஓகே நா கடேல வந்து விக்கிற மசாலா நெறைய யூஸ் பண்ண மாட்டே ஆனா வீட்லயே வந்து அப்பவே ரெடி பண்ணி அப்பவே செஞ்சுற்வோ
அது கூட நம்ப நெறய ஹெவியா போட்டா சாப்ட முடில ஒரு மாரி தெகட்டுதுல்ல ம் என்னா பண்ணா நம்ம நார்மலா செய்ற மாரி செஞ்சாவே கொஞ்சோ சாப்ட்ட மாரி இருக்கு அதுனால நா எப்பவுமே நார்மலாதா செய்வே என்னைக்காது விருப்பப் பட்டுதுகனா அன்னக்கி செஞ்சு குடுப்பே அந்த மாரி
ஓ செரி செரி எங்க வீட்ல கொஞ்சோ காரமா சாட்டுவாங்க அதுனாலா அப்டி செஞ்சா சாப்டுக்குவாங்க ஏனா காரோ இல்லேனா ஏ சப்புன்னு இருக்கு அப்டின் கேப்பாங்க
சேர் சேரிம்மா அப்
அதுனால அப்டி செய்யணு
சேர் சேரி அதுக்கு சப்பாத்தி தோச ஆ எஸ்ஸு எல்லா நல்லாருக்கு அப்பறோ வீட்ல செடியெல்லா வச்சுருக்கீங்களா
செடியா எங்க வீட்ல வந்து நெறைய மரோ செடி எல்லாமே இருக்கு இப்ப ரீசண்டா மல்லிப்பூவு செம்பருத்தியு வச்சாங்க
இப்ப இந்த வெயில்ல வச்சா கூட வந்துடுதா
டெய்லி தண்ணி ஊத்திட்தா இருக்கணு அதுக்கு ஆனா அது எப்டின்னா இப்ப காலேலயே தண்ணி ஊத்துரோனா திரும்ப சாய்ங்காலோ ஊத்தர்த்துக்குள்ள அது மதியானது குள்ள ஒரு மாரி சுருங்கி போய்ட்டுது ரோஜா செடி அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிது ம் வெயில் அடிக்கிது ஆமா
வெயில்லா எப்டி இருக்கு பரவால்லையா ஒங்க வீட்டுல வீட்டான்டல்லா நல்ல வெயில் தெரிதா
ஆ எங்க வீட்ல வந்து ஏ சி இருக்கு இல்லனா ஒன்னு பண்ண முடியாது அந்த மாரி இருக் ஏனா நா காலேஜ் போயிட் ட்டு வரே வீட்லே இருக்க மாட்டே மோஸ்ட்லி நைட்ல மட்டுந்தா இருப்பே வீட்ல. காலேஜ் போயிட்டன்னா காலேஜுல நா எப்புமே வந்து லேப்லதா இருப்பே அப்ப அங்க ஏ சி லதா இருப்பே. ஆனா போயிட்டு வர டைம் கூட வெயில் அதிகமா இர்க்கு. வெள்ல போக முல்ல வர முல்ல.
காலேஜ் பஸ்சு இல்லல்ல.
காலேஜ் பஸ் இருக்கு அதுக் தனியா ஃபீஸ் கட்டணு. அதனால நா அதல போல நானே போய்ட்டு வந்துறே அப்டின்ட்டு.
செரிமா. ஏனா அந்த பஸ்லியே வந்ட்டாகூட உங்களுக்கு தெரியாது ம்.
ஆ என் ஒ ஒ ஒ ஆமா ஃபீஸ் கொஞ்சோ ஓகேவா இருந்துச்னா நா பே பண்ணிர்ப்பே. ஆனா அது அதிகமா இருந்துச்சு அம்பதாயிரோ அறுவதாயிரோன்னாங்க. இல்ல பரவால்ல நா நார்மல் பஸ்லியே போயிட்டு வந்துர்றன்ட்டு வந் ஏனா அதுல போனோனா நமக்கு தௌசண் அந்த ஆயர்பா பாஸ் எடுத்துட்டோன்னா உங்குளு டென்தெளசண் கூட ஆ காது ஆனா அவுங்கக் சொல்ற மாரி போனா அம்பதாயிரோ அறுபதாயிரோ ஆகுது. இத்தனைக்கு அது ஏ சி பஸ் கூட கெடையா நார்மல் பஸ்தா. அதுக்குமே இவ்ளோ ஃபீஸ் கேக்கறாங்க அதுனால நா போல.
பரவால்ல இந்த வய்சுலியும் தெரிதில்ல.
அப்பிடியா ஃபீஸ் நா ஃபீஸ் வந்து நா இப்போ பசங்கல்லா ஸ்கூல் முடிச்ட்டு வராங்க இல்லையா அவுங்குளுக்லா வந்து எந்த மாரி காலேஜ் படிக்லா? என்ன மாரி கோர்ஸ் எடுக்கலான்ட்டு லைக் கவுன்சிலர் மாரி ஒர்க் பண்ணிருந்தே. அதுலவ் கொஞ்சோ அமௌண்ட் வந்துச்சு அதுலதா ஃபீஸ்லா கட்டி படிக்கிறே. அப்புற வீட்ல கொஞ்ச காசு வாங்கி படிக்கிறே செரி அப்டின் ட்டு நா ஃபஸ்ட்டு ஃப ஃபொ அ முத ஃபஸ்ட்டு இயர் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டே. அதுக்கப்புறோ வந்து காலேஜ்லியே வந்து நீங்க முன்னாடி படிச்ச டிகிரில நல்ல மார்க் வாங்கிர்க்கீங்க. அப்டின் சொல்லி எனக் ஸ்காலர்ஷிப் குடுத்தாங்க. ஒரு ஒரு லச்சோ வரைக்கு குடுத்தாங்க ஸ்காலர்ஷிப்பு. சோ அந்த காசு வாங்கி செகண்டு இயருக்கு ஃபீஸ் கட்டிட்டே. அவ்ளதா முடிஞ்ச்சி.
சூப்ப ம் வெரி குட் ம்.
ஆனா நா எக்ஸ்பெக்ட் பண்ல ஸ்காலர்ஷிப் தருவாங்கன்ட்டு ஆனா குடுத்தாங்க.
ஹாடு ஒர்க் பண்ணா கண்டிப்பா கெடைக்கும்மா.
ம்.
அப்போ எனுக்குப் எனக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும். ஏ பையனு ஏ பைய பிளஸ் டூ இந்த இயர் முடிச்சிட்டு
இப்ப படிக்கறாங்களா?
முடிச்சுட்டா ரிசல்ட்டு வந்துச்சுல்ல சி பி எஸ் இ
அப்டியா?
ம் ம்.
எனக்கு மாக்ஷீட் மட்டு அனுப்புங்க உங்குளுக்கு எந்த மாரி படிக்கணுன் சொல்லுங்க ந என்ன என்ன மாரி இதுல படி படிக்கலா என்ன மாரி காலேஜ் சேரலா அப்டின் நா உங்களுக்கு சொல்லுவே
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு
காலேஜ் சேத்து விட்டு நீங்க போற வரைக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவே
ஓஹோ
ஆனா இதுல என்ன தெர்மா விஷ்யோ இந்த இது வந்த் நெறைய பேர் பண்றாங்க இப்ப ஆனா எல்லாமே வந்து லோனுக்கா
உம்
லோனுக்கு மீன்ஸ் எஜுகேஷன் லோன் மாதிரிதான சொல்றீங்க அப்பிடி பண்ண மாட்டே நானு அது உங்களுக்கு எப்பிடி சொல்றது இப்ப நீங்க நல்ல காலேஜ் சேந்தீங்னா அந்த பேங்க்லயே உங்களுக் குடுத்துருவாங்க கண்டிப்பா அந்த மாரில்லா நீங்க ஸ் அவ்ளோல்லா ஃபீஸ் கட்டில்லா படிக்க வைக்க வேணா இப்ப நீங்க இன்ஜினியரிங்லா படிக்கிறீங்கனா மூணு லட்சோ நாலு லட்சோ ஆகுதில்லியா
ஆம்மாம்மா
ஹலோ மூணு லட்சோ நாலு லட்சோ ஆகுதுல்ல அந்த மாதிரினா நீங்க எஜுகேஷன் லோன் வாங்கிக்லா இல்ல எனக்கு நீீங்க நார்மலா இந்த மாரி கோர்ஸ் தா படிக்கறீங்கனா அதுக்கு அவ்ளோல்லா ஃபீஸ் ஆகாது
சேரிம்மா சேரிம்மா எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு உங்களக் கூப்பட்றே
ஓகே ஓகே ஆன்ட்டி